ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சிங்க நீங்க
ஆ சாப்ட்டங்க என்ன சாப்பாடு இன்னக்கி
சாதம் முருங்கா கொழம்பு
சரி சரி
நீங்க என்ன சாப்ட்டீங்க உங்க வீட்ல என்ன
இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா சரி வெள்ளிக்கிழமை எப்டியு சாம்பார் தா வப்பாங்க அதனால இன்னக்கி சாம்பார் கீர பொரியல் அப்ரோ கருண கெழங்கு இதுதா இன்னக்கி சாப்ட இப்பதா சாப்ட்டுட்டு வந்த சரி அடுத்த வேலய பாப்போ அப்டின்ற மாதிரி இருந்துச்சி அப்பறம் எப்டி போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இந்த கிரௌண்டுக்கு போறீங்ளா கிரிக்கெட ஆ ஓ நீங்க வந்து இந்த வாலிபால் விளையாடுவீங்க இல்லையா
ஆம்மாமா ஆம்மாமா வாலிபால் விளாடுவ கிரிக்கெட் விளாடுவ கப்டி விளாடுவ எல்லாமே விளாடுவ
எப்டி போயிட்டு இருக்கு இப்போ நீங்க அதுலதா இருக்கீங்ளா இல்ல என்ன பண்ணிட் இருக்கீங்க இப்ப வேற ஏதாது வேளைக் த்து போறீங்ளா என்ன ஆயிட்ருக்கு
இல்லங்க வேல கேட்ருக்க ஒரு மூணு எடத்துல சொல்லியிருக்காங்க ஓசூர்ல அப்புற வந்து ஆ இங்க ஆ காட்பாடில சேர்க்காடு கிட்ட ஒரு ஏடத்துல கேட்டிருக்க
இது உங்க ஊர் பக்கத்திலயேவா
காட்பாடி எங்க ஊர்ல இருந்து காட்பாடிக்கு வந்து ஒரு ஆ நாப்பது கிலோமீட்டர் வரு நாப்பது இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரு
சரிங்க சரிங்க என்ன வேல அங்க
அங்க வந்து ஃபினான்சில் ஃபினான்சில வந்து ஒரு ரோல் ஏதோ புதுசா ஒரு தரன் சொன்னாங்க
செரி செரி சம்ளோ எவ்ளோ சொன்னாங்க
சம் ளோ வந்து அ சம் ளோ பத்தி எதுவு சொல்லல ஆனா இன்னொவர் த்துரு இன்னொருத்தவங் வந்து ஐடி சப்போட்லன் சொல்ட்டு ஒரு ஆ ஒரு ரோல்ல வேல செய்றாங்க அவுங்களுக் வந்து முப்பதாயிரோ தரோன் சொல்லி இருக்காங்க அவுங்க வாங்கிட்டு தா இருக்காங்க திரீ மூணு மாசமா வேல செஞ்சுட்டு தா இருக்காங்க இப்ப வந்து அவுங்க அவுங்க அவுங்க கிட்டதா கேட்டு இருக்க அவுங்கதா வேல நா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க
கண்டிப்பா கெடச்சிருமா
கெடச்சா நல்லா இருக்கு கெடைச்சா போயிடுவே கண்டிப்பா
ஆமா முப்பதாயிரோ சம்பளோ நல்ல சம்பளோ தா போலாமே
ம் கண்டிப்பா அதல்லா போலா அப்டின்னு சொல்லிட்டு கெடச்சா நல்லா இருக்கு ம் ஒசூர்ல கேட்டு இருக்க ஆ அப்பா அம்மாவா நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க
செரி செரி அம்மா வீட்லதா இருக்காங்களா அம்மா வேல போறாங்களா
இல்ல அம்மா வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க
ஓ வேல பாத்துட்டு இருக்காங்க அம்மா
ம் எங்க அம்மா வந்து ஒரு பதினெட்டு வருஷமா வேல செஞ்சிதா இருக்காங்க
அப்டியா என்ன வேலங்க
அவங்க இந்த தோல் ஷாப் கம்பெனி இந்த லெதர்லா இருக்கும்ல
ஆமா ஆமா ஆ
அதுதா அந்த ஃபுட்வேர் அது தயாரிக்கிற ஆமா ஆமா
சரி நல்லது நல்லது உங்களுக்கு உங்க வீட் கூட பொறந்தவங்க எத்தன பேரு
எனக்கு கூட பொறந்தவங்க வந்து மூன்று பேர் ம்
ஓ மூணு பேரா உங்க வீட்ல
ஆமா நா எ கூட பொறந்த அண்ணா எனக்கு எ கூட பொறந்த தம்பி நாங்க மூணு பேரு
ஓ நீங்க தா நடுவரா செரி செரி அண்ணா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா ஆ
வேலைக்கு போயிட்டு தா இருக்குற அண்ணா வந்து இந்த கட்டட தொழிலாளியா வேல செஞ்சிருக்காரு
ஓ கல்யாண ஆயிடுச்சா அண்ணாக்கு
ஆ கல்யாண ஆகி மூன்ற வருஷோ ஆகுது
செரி செரி அடுத்து உங்களுக்கு தா இப்ப பாப்பாங்க இல்லையா
அ எங்க எங்க தம்பி கூட முடிஞ்சிருச்சு கல்யாணோ
ஓ உங்க தம்பிக்கே கல்யாண ஆயிடுச்சு இப்ப உங்க நீங்க எல்லா இன்னு பண்ணாம இருக்கீங்களா செரி செரி ஆ எப்டியு ஒரு வீட்ல அண்ணா அதுக்கப்பறோ அடுத்தவங்க அப்டித்தான பண்ணுவாங்க ஓ இவர் வந்து காதல் திருமணமோ
இருவரும் காதல் திருமணம் தா
ஓ உங்களுகு அப்டிதானா ஓ அண்ணாவு காதல் திருமணம் தம்பியு காதல் திருமணம் நீங்க எப்படி
நானும் காதல் திருமணம் தா
சூப்பருங்க வீட்ல யாருக்கு வேலயே வைக்கல
கண்டிப்பா வேல இல்லாம தா பன்னுவோ
என்ன சொல்றீங்க
வேல யாருக்கு வேல வைக்க மாட்டோ வேல இல்லாம தா செஞ்ருவோ அப்டின்னு
ஆ ஆமா இப்பல்லா வந்து ஒரு பொண்ணு பாத்து கல்யாண பண்ணன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஏனா பொண்ணுங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து இப்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்ன சொல்றது வந்து எனக்கு வந்து மாப்புள வந்து இப்டி இருக்கனு அவர் வந்து இவ்ளொ சம்பள வாங்கனு வீடு இருக்கனு இந்த மாரி நெறைய விஷ் யங்கள் வந்து எதிர்பாக்குறாங்க அப்டி எதிர்பாக்குறதுனால என்ன நடக்குது அப்டின்னா இந்த மாப்ளைங்க வந்து என்னா அவுங்களுக்கு‌ அதே வயசு தான இருக்கனு என்னன்னா எப்டியு ஒரு இருவத்தஞ்சு இருவத்தேழு வயசுல வந்து கல்யாணம் பண்றாங்கனா அப்ப அந்த அளவுக்கு அவுங்க எண்ணொ அப்பதா அவுங்களுக்கு வந்து ஒரு சம்பாதிக்க வேலைக்கின்‌ அப்பதா போயிட்ருப்பாங்க இந்த நேரத்துல அவுங்ககிட்ட வந்து அந்தளவ்க்கு என்ன சொல்றது சேத்து வச்சிருக்க மாட்டாங்க ஆனா பாத்தீங்கனா சில பேர் வீட்லல்லா பாத்தீங்கனா இந்த பெண்கள் வந்து நல்லா படுச்சு இந்த கவர்மெண்ட் வேலைல இருப்பாங்க இல்ல சில பேர் வீட்ல வந்து நல்ல ஐ டி துறைல இருப்பாங்க அப்பிடி இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து தனக்கு வர போறவ்ங்களு வந்து நல்ல ஒரு அ பெரிய துறைல இருக்கனு நல்ல கை நெறைய சம்பாதிக்கனு அப்டின்றத எதிர்பாத்துட்ருக்காங்க இல்யா அப்புடி இருக்கப்போ நம்ளுக்கு வந்து இந்த காதல் கல்யாணமே எவ்ளவோ சந்தோஷொ அப்டின்ற மாரி இருக்கு அது மாரி காதல் கல்யாண்த்துல பாத்தீங்கனா என்ன சொல்றது அ ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இருக்கு ஆ எதா விட்டு குடுத்து போவாங்க கண்டிப்பா வாழ்கையு நல்லாருக்கு எனக்தெரிஞ்சி அப்டிதா நா நெனக்கிறே நா வந்து காதல் கல்யாணந்தா நென க்கிது நல்லது போல அப்டின்ற மாரிலா இருக்கு
ஆமாங்க காதல் திருமணம் பண்ணாதா அ ரெண்டு பேரு க்கும் ரெண் யாரு என்னா நீங்க என்னா வேலைக் போறீங்க நா என்னா வேலைக்போறன் முன்னாடியே தெரியு ரெண்டு பேருமே புரிஞ்சிக்குவோ அப்றோ புரிஞ்சுிகிட்டு வீட்ல சொல்லிட்டு ரெண்டு வீட்டார்கிட்டய் சொல்லிட்டு ரெண்டு வீட்டார்கிட்டையு ஒத்துழைப்பு வாங்கிட்டுகப்புறந் தா கல்யாணோ பண்ணுவா
உங்க வீட்ல நீங்க சொல்லிட்டிங்ளா?
ஆ எங்க வீட்ல நா சொல்லிட்டுதா எல்லா கா அதாவுது சொல்லிட்டுதா காதலுக்கே அ திரு அதாவுது லவ் பண்றதுக்கு ஆ எங்க வீட்ல ஒத்துகுனா தா நா லவ் பண்ணனுந்தே எங்க அ எங்க அம்மாவ கேட்டே அ பண்றா உனுக்கு புடு ச்சுருந்தா பண்ணு அப்டின்னாங்க நா பண்ணே
பரவால்லங்க எவ்ளோ வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறாங்க பரவால்லயே காலம் மாறி போச்சுங்க ஆனா இல்ல பரவால்ல இப்ப இருக்க பெற்றோர்கள்லா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சப்போட் குடுக்குறாங்க எனா முன்னாடி காலத்துல்லா பாத்தீங்க அப்டின் வச்சிக்கோங்ளே நம்ம வந்து ரொம்ப தயங்குவோ ரொம்ப யோசிப்போ எப்புடி சொல்றதுன் தெரியாம தவிப்போ நறைய விஷ்யங்கள் வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்துல வந்து அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது அப்ப இருந்த பெ ற்றோர்களு வேற மாரி இருந்தாங்க ஆனா இப்ப இருக்க பெற்றோர்கள்னா ரொம்ப வந்து அ மாறி போய்ட்டாங்களோ மாறி போயிட்டாங்னா இந்த இப்ப இருக்குற சமுதாயத்துக்கு ஏத் ட்டவாறு மாறிருக்காங்க அப்டின்னே சொல்ல முடியுது ஏனா இப்ப இருக்க பெற்றோர்கள்ல்லா வந்து எதுக்கு ரொம்ப தடையா இருக்றது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏனா அந்த மாரி முன்னாடி இருந்த காலத்துல வந்து நம்ப அப்பா அம்மானா கொஞ்சோ பயப்புடுவோ யோசிச்சு யோசிச்சு பேசுவோ இத சொல்லலாமா வேண்டாமா அப்டின்ற மாதிரில்லா இருக்கு ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா அ இப்ப அது கண்டிப் ப்பா இந்த பசங்க வீட்ல அப்டின் பாக்கும்போது ரொம்ப எதாருந்தாலுமே எதார்த்தமா ஏத்துக்குறாங்க அப்டின்றது வந்து சொல்ல முடியுது
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா எங்க வீட்ல வந்து எல்லாருக்கு ஓகேதா ஆ நா வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நா சொல்லவே இல்ல எ ஃப்ரெண்டுன் தெரியு எங்க அப்பாக்கு ஆனா எங்க அப்பாக்கே அந்த பொண்ண புடிச்சி போயி எ நடுப்பையனுக்கு ஆ நீங்க வந்து எப்டி சொ சொல்றது ஆ எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்டின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கேட்டாரு மரி தீர்மன செஞ்சு வந்துருங்க உங்க உங்க வீட்ல ஆமா உங்க வீட்ல ஓகேவா அப்டின்னு சொல்ட்டு நாங்க லவ் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு அப்றோ தா எங்க அப்பா கேட்டாரு இந்த மாரி
அப்போ உங்க காதல் எப்போ வந்து ஆரம்மிச்சிது நீங்க லவ் பண்ணி அஞ்சு வருஷோ ஆச்சுன்னா நீங்க எத்த வயஸ்ல
நாங்க வந்து ரென் அ ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல ஃபஸ்ட் இயர் காலேஜ் முதலாம் ஆண்டு காதல் காலேஜு ஆமா ஆமா ஆமா அப்பதா ஸ்டார்ட் ஆச்சு முதலாம் ஆண்டு முடிச்சு இரண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் ஸ்டார்பண்றோ அப்போ கரெக்டா எங்ளுக்கு ஸ்டார்ட் ஆயிச்சு லவ்
ம் செரி செரி ஆனா அப்பல்லா பாத் பாத்தீங்ன்னா நீங்க காலேஜு கூட போயிருக்க மாட்டீங்களே அப்பல்ல கொரோனல்லா இருந்துச்சே
இல்ல ஆ கொரோனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆ எண்டுல ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு இருவது இருவத்தி ஒண்ணு கரெக்டா இருவதுல ஃபுல்லாவே கொறோணா ஆவது இருபதுல ஃபஸ்ட்டு பஸ்ட் இயர் போய் நா ஜாயின் பண்ண இருவது புல்லாவ நா போல இருபத்தொன்னு செகண்ட் இயர் தா நா காலேஜ் வந்து தொடங்கிச்சே
ஓ சரி சரி ஆனா நல்லது நல்ல விஷயோதா பெற்றோர்கள்ட்ட சொல்லு போது அவங்களு வந்து அத ஏ த்துக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயோ ஏனா அப்ப இருந்த காலதெல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வந்து பணக்காரங்களா இந்த இதெல்லா வந்து ரொம்ப பாப்பாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டத் த்துல கொஞ்சோ அதெல்லா மாறிடுச்சு என்ன எண்ண பாக்குறாங்கன்னா பைய நல்ல பையனா சரி அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போறாரா ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாரா பொண்ணு நல்லா பாத்துப்பாரா அப்டின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுதா எதிர்பாக்குறாங்களோ அப்டின்ற மாரி இருக்கு கடைசி வரைக்கு நம்ப அ என்ன சொல்றது நம்ம பெண்ண வந்து நல்லா பாத்துப்பாரு அப்டின்ற எண்ணம் மட்டுதா இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் இருக்கிறதுன் சொல்ல முடியுது ஏனா முன்னாடி இருந்த காலத்தல்லா வந்து அய்யயோ நம்ம வந்து எப்டி இவ்ளோ பேர வந்து தாண்டி ஏன்னா சொந்தக்காரங்கள இருப்பாங்க சொந்த காரங்களா வந்து நீங்க எப்டி வந்து கல்யாண பண்ணலா எங்க கிட்ட கேட்ருக்கணும நெறைய விஷயங்கள் இருந்தது ஆனா காலோ ரொம்பவே மாறிருக்கு அப்டினு சொல்ல முடியுது அப்புறம் உங்களு கூட நீங்க என்ன படிச்சீங்க
நா வந்து பி எஸ் சி பாட்டனி
அவுங்களு பி எஸ் சி உங்க கூட தானா
ஆமா அவுங்களு எ கூட தா பி எஸ் சி பாட்னி எ கிளாஸ் தா அவுங்களு ஃபர்ஸ்ட் பெஞ்சு நானு ஃபர்ஸ்ட் பெஞ்சுதா அதர்வே கேர்ள்ஸே கோ ஏஜ் தா
அப்டியா சந்தோஷோ சந்தோஷோ ஆனா கேக்க நல்லா தா இருக்கு ஆனா இன்னு வந்து நா ஒங்க காதல் கதைய கேக்கணுனு ஆசைபட்ற
கண்டிப்பா எனக்கு நா ஹே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல லவ் பண்ண ஆ இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இரவத் ஆறு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷோ ஆயிடுச்சு நெனைக்கிற ஆ இது வரைக்கு நல்லதா போயிட்டு இருக்கு ஆ அவுங்க வீட்ல இருந்து அவுங்க அம்மா எல்லா பேசுறாங்க ஆ எங்க வீட்டு சைட்ல இருந்து அவுங்க அதாவது என்னோட ஆ ம்
உங்க வீடு வந்து பக்கத்துலேயே இருக்கா
இல்ல இல்ல இல்லங்க எங்களுக்கு வந்து அவுங்க வீட்டுக்கு போணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆவு
ஓ சரி சரி
ம் பள்ளிகொண்டா அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னானு தெரில வேலூர் கிட்ட அ வேலூர் ம் வேலூர் கிட்ட
சேரிங்க செரிங்க ரொம்ப நல்லது நன்றி
ம் நீங்க என்ன பண்றீங்க என்ன வேல
ஆ நா பேசுறே இத பத்தி நம்ம பேசுவோ கண்டிப்பா நன்றிங்க
நன்றி